வணக்கம்
எப்டிமா இருக்கீங்க
நல்லா இருக்கறேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா நன்றிம்மா
நன்றி வேலையெல்லாம் எப்டி போயிட்டிருக்கு உங்களுக்கு
ம் வேல நல்லா போயிட்டு இருக்குங்கம்மா உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா குடும்ப உறுப்பினர்கள்லாம்
எல்லாரு நல்லா இருக்குறாங்க ஒங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்குறாங்க
இங்கயு எல்லாமே ரொம்ப ஆரோக்யமா மகிழ்ச்சியா இருக்காங்கமா வேலையெலா எப்டிமா போய்ட்ருக்கு உங்களுக்கு அலுவலக வேலையெலா
வேலையெல்லா நல்லா போய்ருக்கு ஒங்களுக்கு வேலை எல்லா எப்டி போய்ட்ருக்கு
வேல சிறப்பா போய்ட்ருக்குங்கம்மா
செரி செரீ
அப்புறமா சமீபத்ல நெறையா செய்தித்தாளுகள்ல பாத்துருப்போ ஊடகத்துல பாத்துருப்போ நெறைய இந்த வன விலக்குகள்லா வந்தூ மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக் க்கு அப்டி சொல்லி நெறைய ஆ ஊருகள்ல வந்த் து ஏற்படக்கூடிய நெறைய செய்திகள வந்து நம்ம பாத்ருப்போ கேட்ருப்போ அத பத்தீ பேசலாங்களா
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இப் போ வனவில அதுதா இப்பொ நீங்க சொல்ற மாதிரி வனவிலங்குகள் வந்து வன வனத்துல இருந்து கிராஸ் பண்ணி மனிஷ மனிஷங்க வாழ்ற எடத்துக்கு மனுஷங்களோட இருப்பிடத்துக்கு அது வருது அப்டின்னா அதுக் க்கு என்ன முக்கியமான காரணம் அப்டின்னா காட்டு காட்ட அழிப்புதா காட்ல வந்து வனவிலங்குகளுக்கு தேவையான ஒரு சூழல் இல்லாத பட்சத்லதா அதுங்க என்ன பண்ணுது அதோட இருப்பிடத் த விட்டுட்டு வெளியில வருது அப்போ அதோடைய அதுக்கு தேவையான ஒரு சூழல் வந்து காட்ல கெடைக்கல அப்டின்னா அதுக்கு என்ன ரீசன் மன மனி மனுஷங்கதா மனுஷங்க என்ன பண்றாங்க காட்ட அழிக்கிறாங்க காட்ட அழிச்சி அதுலர அதுல வீடு கட்டுறாங்க கொஞ்சொ கொஞ்சமா வனங்கள அழிச்சி இயற்கையை வந்து அழிச்சி அவொங்க செயற்கையா மாத்துறாங்க அவங்களோட சுயநலத்துக்காக அதுல வந்து அதால நெறையா வாயில்லா ஜீவன்கள் வந்து கஷ்டப்பட் மே அதோட ரொ பாதிக்கப்படுமே அப்டின்றத பத்தி யாரு யோஸ்ச்சி பாக்கற்து கெடையாது அவங்களுடைய சுயநலத்துக்காக காட்ட அழிக்கிறாங்க காட்ட அழிக்கிறதுனால ஆஹ் வனவிலங்குகள் வந்து இருப்பிடத்துக்கு சரி தண்ணிக்கூ சரி அப்மா வெயில் காலத்துல சொல்லவே வேணா நம்மளே வந்து வெயிலொடைய தாக்கத்துனாலையூ நம்ம ஒ அதிகமான சூடு வெப்பத்துனாலையூ நம்மளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்றோ அப்டி இருக்குறச்சே விலங்குகளுக்கு சொல்லவே வேண்டா ஆஹ் விலங்குகளுக்கு தண்ணீ ரொம் ரொம்ப அவசியம் அவங்க சொ அந்த விலங்குகளுடைய சூட்ட தணிச்சிக்கிடதுக்காக அப்போ அங்க காட்ல வந்து தண்ணி கெடைக்காத பட்சத்ல என்னா பண்துங்க காட்ட தாண்டி வெளியில வருதுங்க அதோடைய தேவைகளுக்காக இப்ப மனுஷங்க யோசிக்கணூ காட்ட அழிக்காம வனவிலங்குகள பாது இந்த மாதிரீ பண்ணி பண்ணிதா நெறையா மிருகங்கள் நெறையா விலங்குகளுடைய இனொம்மே அழிஞ்சி பொயிருக்குது இப்போ எடுத்துகிட்டிங்கனா இது கூட காண்டாமிருகம் இருக்குதில்லைங்களா
சொல்லுங்கமா
காண்டா மிருகத்தொடைய இனம் கூட கொஞ்சொ கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வர்றமா வர்றதா தகவல் வந்ருக்குது மொத்தமே வந்துட்டூ இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஆய்வின் படி ஆ நூத்தி பதினஞ்சு கிட்ட இருந்தது இப்போ வந்து வெறு ஏலோ எட்டோ தா மாறிருக்கு அப்டின்ற மாரி தகவல் வந்துருக்குது ஏனா அப்போ அவ்ளோ இருந்தது அப்புறமா அதோடய அதோடய இனத்த வந்து அத அதால என்ன பண்ணிக்க முடில வளர் வளத்துக்க முடியல அதுக்கு தேவயான அதுக்கு வாழ்வாதாரம் கடை க்கல அதுக்கு தேவயான தேவைகள் பூர்த்தி ஆகல அதனால அதோடய இனமே வந்து அழிஞ்சு போய்ட்டு இருக்கிற மாரி தகவல்லா வந்தது இது நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த இது தெரியாம எவ்வளவோ இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க
கண்டிப்பாம்மா நல்ல தகவல வந்து பகிர்ந்துகிட்டீங்க நீங்க காண்டாமிருகம் சொன்னதுக்கு வந்து மே முக்கியமான காரணம் பாத்தீங்கனாலே அதோட கொம்புகள் இருக்கு இல்லியா அந்த கொம்புகளுக்காக மனுஷ வந்து ஆ அந்த காண்டா மிருகன் வந்து வேட்டையாடி அந்த கொம்புங்கள வந்து அ அறுத்து எடுத்துட்டு போறதுனால அதிகமான ரெத்தப்போக்கு ஏற்பட்டு அந்த காண்ட மிருகன் வந்து எறந்து போது இதே மாரி காண்டாமிருகம் மட்டு இல்ல யானைகள பாத்து யானைகள கூட நம்ம எடுத்துக்லா காட்ல இருக்குற யானைகளுக்கு பாத்தீங்கன்னா தந்தோ ரொம்ப அ அகலமா இருக்கு நல்ல பெருசா வளரு நல்ல அதனால அந்த தந்தங்களுக்கு ஆசை பட்டு அந்த யானைகள வந்து வேட்டையாடி அந்த தந்தங்கள அறுத் து எடுத்துட்டு போயிறாங்க அதனால வந்து அந்த அந்த அறுத்த அறுத் அறுத்தது காரணமாக நெறய ரத்தப்போக்கு ஏற்படுது அந்த மிருகங்களுக்கு விலங்குகளுக்கு அதன் காரணமாக அதுங்க வந்து எறந்து எறந்து போதுங்க அத தவிர மத்த இந்த புலிகளாக இருக்கட்டு மான்களாக இருக்கட் அதுக்கு வந்து நம்ம தோலுக்கு தோல்க்காக அதோட தோலுக்கு ஆசப்பட்டு அதயு வந்து வேட்டையாட்றாங்க மனிதர்ங்க வந்து தன்னோட சுயநலத்துக்காக அது வந்து ப பழயங் காலத்துல வந்து அதிக அதிகமா இருந்துச்சு இப்ப வந்து அரசாங்கோ வந்து நறைய நடவடிக்கை எடுத்து இந்த விலங்குகள் இதெல்லா வேட்டையாடக் கூடாது நெறய சட்ட திருத்தங்கள்ல்லா எடுத்துட்டு வந்து அத வந்து ரொம்ப இப்ப கவனிப்பு கவனிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு கொன்ட்டு வந்து அ நெறய வந்து அந்த வளர்ப்புக்கு அத அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கனுமோ அத எடுத்துட்ருக்காங்க அரசாங்கோ அது இப்பதா அத அழிவு ந ந விளிம்புலருந்து கொஞ்ச கொஞ்சமா அத மீண்டுட்டு வருது இத வந்து கண்டிப்பா வந்து ம மனுஷங்களும் அரசு சாங்கத்துக்கு வந்து உதவி புரியணு அதனால வந்து வேட்டயாடுறத வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் ஏனா வந்து விலங்குகளுக்கு மனுஷங்களுக்கு வந்து நறைய வந்து உறவுகள் வந்து அதிகமா இருக்கு அதுங்களால நெறய நன்மைகள் இருக்கு நம்ம மனுஷ மனிதர்களுக்கு விலங்குகளால அதனால நம்ம வந்து அதுங்கள வந்து பாதுகாக்கணு அது இல்லாம பாத்தீங்கனாலே காடுகள வந்து நம்ம முடிஞ்சளவு வந்து வளக்க பாக்கணுமே தவிர அழிக்க பாக்க கூடாது ஏனா வந்து வனவிலங்குகளுக்கு அதுதா வந்து அதுங்க இருப்பிடோ இப்போ நமக்கு எப்டி வீடு இருக்கோ அதுங்களுக்கு ஓ ஓட வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே காட்டுல தா இருக்கு அது மாரி இல்லாம இருப்பிடமு பாத்தீங்கன்னா காடு தா அதுங்களுக்கு நம்ம காடு அழிக்கப் போயி அத இரு இருப்பிடத்த வந்து அழிச்சோன்னா அதனால தா வந்து அது வந்து நம்ம அ இருக்கிற எடத் த நோக்கி பட எடுத்து வெள்ல வருதுங்க அதனால வந்து காட வந்து நம்ம பாதுகாக்கணும் காட பாதுகாத்தா தா மழை நீர் அதிகமா வரு மழை நீர் அதிகமா வந்துச்சுனாலே அந்த காட்டுக்குள்ள வந்து நீர்நிலைகள்ல்லா வந் து நரம்பி அதுங்களுக்கு வந்து இயற்கையா கடைக்க கூடிய நீர் கடைக்கு அதனால வந்து அதுங்க வந்து கோடை காலத்துக்கு வந்து அந்த நீருக்கு ப பற்றாக்குறை ஏற் படாது விலங்குகளுக்கு அதனால அது வந்து ஊருக்குள்ள வர்றது வந்து அ முழுமையா வந்து கம்மி ஆகு அதனால மெயினா பாத்திங்கனாலே முக்கியமா காடுகள வந்து நம்ம அழிக்க கூடாது இப்ப அரசாங்கோ நெறய நடவடிக்கை எடுத்துட்டுருக்கு அதனால இப்போ வந்து அது ஒவ்வொரு மனிதருக்குளுமே அத வந்து நினைவிள கொல்ணு‌ இப்ப நெறைய ஊடகங்கள்ல பாத்தீனாலே வெளிநாடுகள்ல எப்படினா இத எப்டி சமாளிக்கிறாங்கனா இந்த காடுங்கள அழிக்காம இந்த சாலைகளா இருக்கட்டும் மேம்பாலம் வந்து பாத்தீங்கன்னா காடுகளுக்கு மேல கட்டி அதுல வந்து போக்குவரத்த எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு அ இடையூறு இல்லாம போகுது அதே சமயத்தில காடுகளு அழிக்கா அழியாம பாதுகாக்கப்படுது அது மாரி நறைய நாடுகள்ல வந்து அத முன்னிறுத்தி அத எடுத்துட்டு வராங்க மரத்த வந்து நம்ம வந்து வெட்டக்கூடாது காடுகள வந்து பாதுகாக்கணு இப்ப சில வீடுகள்லயே பாத்தீங்கன்னே மரோ வந்து வீட்டுக்குள்ள இருந்து அப்டே வெளில வருது இந்த மரோ இருக்கிற இடத்த மட்டு நம்ம அ அத விட்டுட்டு அத சுத்தி வீடு கட்டுறாங்க அந்த மாரி நறைய அ வழிமுறைகளை வந்து அவுங்க மேற்கொண்டு வராங்க நறைய வெளிநாட்டுலல்லா பாத்தீங்கன்னா அதே மாரி நம்ம நம்ம நாட்டுலயு அதெல்லாம் வந்து கொஞ்சோ எடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு உங்க கருத்து என்னம்மா சொல்ல வரீங்க
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப இயற்கையினால நம்மளுக்கு வந்து நறைய நன்மைகள் தா இருக்கு இப்போ என்னன்னா அதுதா இப்ப மரோன்னு எடுத்துக்கிட்டா ஒரு மரத்த வந்து நம்ம சாதாரணமா அழிச்சறோ அத அழிக்கிறது க்கு நம்மளுக்கு எவ்ளோ நேரம் செலவிடுது ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குமா அவ்ளோதா அதுவே ஒரு மணி நேரத்துல நம்ம ஒரு மரத்த அழிச்சிறோம் ஒரு அதுவே வந்து அந்த மரம் ஒரு துளிர் விட்டு விதையில இருந்து செடியா மாரி செடியில இருந்து மரமா மாரி மரங்கள் கனிகள் கொடுக்குறதுக்கும் அது எவ்ளோ வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மரம் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து கனிகள் குடுக்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கா கனிகள் குடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷமாது ஆகும் அப்போ அவ்ளோ பெரிய ஒரு வளர் ச்சிய இ என்ன பண்றோம் நம்ம ரொம்ப எளிமையா சாதாரணமா ஒரு ஒரு மணி நேரத்துல அழிச்சிறோம் ஆனா அதோடைய பயன்கள் எந்த அளவுக்கு இருக்கு அத அழி க்கிறதுனால எந்த அளவுக்கு நம்மளுக்கு அழிவு வருது வரப்போகுது அப்படின்றத யாருமே உணருது இல்ல ஒரு சுயநல முடிவுனால என்ன பண்ணி இது உண்மைதானே இருக்கு தவிர ஆபத்து கிடையாது ஆனா அத உணராம தன்னோட சயநலத்துக்காக இயற்கைய அழிக்கிறாங்க அததான் நானுமே சொல்ல வரேன் இப்போ இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம அமெரிக்கால அமெரி காடு வகைகள் எல்லா இருக்கு அப் அந்த காடு வகைகளாலதா நம்மளுக்கு வந்து உலகத்திலயே ஐம்பது சதவீதம் மழை வந்து பொழியிறதுக்கு காரணமே அந்த காடுகள் தானா அப்போ அது நம்மளுக்கு நல்லதுதா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுகிட்டு நம்ம இயற்கைய பேணி பாதுகாத்தாலே நம்மளுக்கு நல்லதே நடக்கும் ஒரு நல்ல தகவலை நீங்களுமே எனக்கு பகிர்ந்துகிட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் ஒரு நல்ல அடுத்த ஒரு நல்ல தகவலோடையும் நல்ல தலைப்போடையும் உங்ககிட்ட நான் மறுபடியும் பேசுறேன்
கண்டிப்பாமா கண்டிப்பாமா மீண்டும் உரையாடலாமா நன்றிம்மா வணக்கம்மா
நன்றி நன்றி வச்சிடுறேன்
நன்றிமா